ம்
எப்படி இருக்க
ஆ நல்லா இருக்க நீ எப்படி இருக்க
நல்லா இருக்கே போன வீக் வந்த வீடு லாக் ஆயிந்துச்சி செரி திரும்பி வந்துட்ட அப்படியே கொஞ்ச ஒர்க் கு இருந்துச்சி கொஞ்சோ வெஜிடபிள் மார்க்கெட் போன அப்டே தா பாத்த வீடு பூட்டிருந்தா போல இருந்துச்சு செரின் அப்படியே வந்துட்ட வண்டி நிப்பாட்ல
ஓகே இது போன வாரோ புதன்கெழம வந்த போல நாங்க எல்லாரு ஃபேமிலியா ட்ரிப் போயிருந்தோ
ஓ அப்படியா செரி ஓகே ஓகே எப்படி இருந்துச்சி டிரிப்பல்லா
ம் நல்லா இருந்துச்சி எல்லாரு ப பசங்களுக் குலா லீவ்வுல சோ த ஆபிஸு லீவு அதனால எல்லாரையு அழச்ட்டு ஸ்கூல் வேற தொறக்குது அடுத்த வாரோ அதுக்குள்ள போயிட் வந்தர்லா பசங்களு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன் சொல்ட்டு போயிட்டு வந்துட்டோ நீ எதுக்கு நீ நீ யாரோட வந்த வீட்டுக்கு வந்தப்ப
நா மட்டு தா வந்த மார்க்கெட்டு எதா வெஜிடபுள் மார்க்கெட்ல எதாச்சு வெஜிடபிள்ஸ்லா செரியா போச்சு செரி இந்தா உங்க சைடு நல்லா இருக்குமே கொஞ்ச இப்ப மலிவா இருக்கு அப்டின்ட்டு அந்த சைடு வந்த வந்துட்டு அப்டே கைலிங்க கொஞ்சோ கையில கொஞ்சோ திங்ஸ்லா இருந்தனால அது உள்ள வந்து பாக்கல வெளில இருந்தே பாத்த வீடு லாக்கா இருந்தா போல இருந்துச்சு நா வந்துட்டே வீட்டுக்கு
எனக்கொரு ஒரு போன் பண்ணீட்டு வந்துருக்கலாம் இல்ல எனக்கு
உனக்கு நாட் ரீச்சபுள் வந்துச்சி
ஓ சேரி சேரி
அதா ட்ரிப்ல போயிருந்தன்னீல அதனால அது கூட இருக்கலா கொஞ்சோ பிஸியா இருந்துருக்கு இல்ல நெட்ஒர்க் இஷயூவா இருக்கு
ஆமாமாங்க ச டவர்லா சரியாவே கெடைக்கல அதுதா நறையா பேர் கால் பண்ணிருக்காங்க எடுக்கவே முடில சேரி நானு கிராசரிஸ்லா வாங்கணு அப்டின் நானு இப்ப தா பிளேன் போட்டுட்ருந்த லிஸ்ட்லா எழுதீட்ருந்த
ஏ நா அதுக்கு தா கால் பண்ண இப்போ கிரேசரிஸ் தரியா சரியா போச்சு இங்க வீ ட்ல ஆமா அதனால சேரி ஆ வாங்கலாமா என்னனு போன மாசமு நம்ப சேந்தான வாங்கனு செரி இந்த மாசமு சேந்து வாங்கலாமா அப்டின்தா கால் பண்லான்ட்டு பண்ண பாத்தா நீயே அதா எப்பூ நீ சொல்லி ஃப்ரீ எந் என்ன என்ன எந்த டைம் ஃப்ரீயா இருக்குன் சொல்லு போலா
நா இன்னேக்கே கூட ஃப்ரீ இன்னிக்கு ஈவினிங் போலாமா வேலையெல்லா முடிச்ட்டு வரியா
ஆ போலாமே என்ன ஈவினிங் போலா ஆனா நம்ப இப்ப நம்ம ப பழைய மாரி போற மாரி போலாமா இல்ல எப்படி என்ன அந்த சூப்பர் மார்கெட்டுக்கே போலமா
இப்ப எதோ புதுசா இங்க ஓப்பன் ஆயிருக்குங்கறாங்க அங்க போய் ட்ரை பண்ணுவோமா அங்க எல்லா டிஸ்கவுண்ட்லா போட்ருக்கானா புதுசா கட ஓப்பன் பண்ணதால வெஜிடேபிள்ஸ் கூட ஃப்ரஷ்ஷா இருக்குங்றாங்க
உங்க உங்க ஸ்டீட் பக்கத்துல நியரஸ்ட்ல போட்ருக்க ஒரு கட நியூவா ஓபன் பண்ணியிருக்காங்களே போன வாரோ அதா
ஆமா அதா நீ போய் பாத்தியா அங்க
இல்ல நா பாக்கல ன நா கேள்விப்பட்ருக்கே உன்ன மாரிதா நெறையா பேரு சொல்றாங்க நல்லா இருக்கு ஆஃபர் போட்ருக்காங்க அப்டின்னு சொன்னாங்க
அதா போய் பாப்போமாங்க
ஆ போய் பாக்கலாமே என்னென்ன போட்ருக்காங்க எப்டினு நண்டு போட்ருக்காங்க அந்த பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்காங்களே அவுங்கதா சொன்னாங்க இது மாரி ஆ ஆஃபர் போட்ருக்காங்கமா இந்த மாரி நெறையா அ திங்ஸ் அதாவது நம்மளுக்கு நம்ம அந்த அத க்ளாசரிஸ் இல்லாமையு நம்ம பொருள் எல்லா இருக்கும்ல வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆ திங்ஸ் இந்த பாத்தரோ அது கூட ஆஃபர்ல இருக்கா அது மட்டு கொஞ்ச தனியா வச்சிருக்காங்களா அது அவன் குடுத்துருக்காங்களா அப்ப எலக்ட்ரிக் சாமான் தனியா இருக்கா அது பக்கத்திலயே அவுங்களே புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்களா அந்த சூப்பர் மார்க்கெட்டே தனியா ஓப்பன் பண்ணிருக்காங்களா இந்த சைடு அதுவு நல்லா இருக்கு நீங்க இது முடிச்சுட்டு கூட நீங்க அத பாருங்க அவுங்க அது ஷாப் சேம் ஷாப் தா அடுத்த இதுலயு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்டின்னாங்க என்ன என்னன்னு கேட்டேனா ரெண்டுமே ஓப்பன் பண்ணிருக்காங்ளான்னு இல்ல இல்ல இது முன்னாடி ஓபன் பண்ணி டாங்க சூப்பர் மார்க்கெட்டு தா இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க அப்டின்னாங்க இப்ப அதுலயு ஆஃபர் போட்ருக்காங்க இதுலயு ஆஃபர் போட்ருக்காங்க அப்டின்னாங்க அப்டியா அதுலயா தெரியுமா உனக்கு
ஆமா ஆமா ஆமா அங்கே ஆஃபர் போட்ருக்காங்களா அங்க ஏதோ டோக்கன் சிஸ்டம் எல்லா குடுக்குறாங்களா இவ்ளோ திங்ஸ் வாங்குனா அது ஏதோ பாயிண்ட்ஸ் லிஸ்ட்ல சேருது நீங்க ரெகுலரா வாங்க வாங்க அது எதோ கிஃப்டுஅந்த மாரி தராங்களா அந்த கடையில ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போய் பாப்போ இங்க புதுசா ஒன்னு தொறந்து இருக்காங்கல்ல அங்க எல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்குறாங்க இங்க போய் பாத்துட்டு எப்டி இருக்குன்னு பாத்துட்டு அதுவு பக்கத்துல தானே சோ அங்கேயு போவோ என்ன சொல்ற
ஆ செரி செரி பாக்கலா பாக்கலா எனக்கு சும்மா கொஞ்சோ எலக்ட்ரிக்ஸ் ஜாமா வாங்கணுபோல இருக்கு ஏதோ ஒன்னு வாங்கனு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்ச வேணா அத கொஞ்ச விசிட் பண்ணிட்டு வரலாமா பக்கத்துல
ஆ கண்டிப்பா போலா எனக்கு இப்போ அரிசி சக்கர எண்ணெ பிஸ்கெட் வாங்கணு அப்றோ பால் ப்ரெட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லா கொஞ்ச வாங்கலான்னு இருக்கே இன்னு கொஞ்ச மளிக சாமா அந்த மஞ்சத்தூளு அது இதுனு உனக்கு என்னென்ன வாங்கணு
எனக்கு வந்துட்டு அதேதா நம்ம மசாலா பொருளு ஆ புளி எல்லா செரியா போச்சு புளி வாங்கனு அது அண்ணில்ல அதே அரிசி தா அரிசி வந்து ரெண்டு அரிசி வாங்கலான்ருக்கே பசங்க ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு இல்லையா பிரியாணி ரைஸு வாங்கனு சாப்பாடு ரைஸ் வாங்கணு சோ ரெண்டுமே வாங்கணு பொங்கல் அரிசி கூட கொஞ்சோ இருக்கத பாத்துக்கலா இப்ப எனக்கு வந்து இந்த ரெண் இதுதா முக்கியோ ஏனா பசங்க வந்து ஒரு நாள் புலாவ் கேப்பாங்க ஒரு நாள் வெஜிடேப் பிரியாணிங்குவாங்க ஒரு நாள் இந்த மாரி வேற வேத தக்காளி ரைஸு இந்த மாரில்லா கேப்பாங்க அதனால செரி நம்ம இது பண்ணலா வாங்கலா
இடியாப்போ மாவு வச்சிருக்கியா நீ இந்த இடியாப்போ புளியிற மாரி அது இதுல ஆ ரெடிமேட்டா இருக்கா அங்க இருக்குன்னு நெனைக்கிறே
ரெடிமேடா இருக்கு அங்கல்லா வச்சிருப்பாங்க ஆனா நா வந்து வாங்க மாட் ட நா வந்து அரிசி பச்சரிசி வச்சிருக்கனே அத காய வச்சிட்டு நானே ஆ மிஷின்ல குடுத்து ஆ மாவு பண்ணி வச்சிருக்கே இடிச்சி வச்சிருக்க அதனால எனக்கு நா எப்போதுமே இடியாப்ப மாவெல்லா நானே செஞ்சிருவே பிரிப்பேர் பண்ணிப்பே அது வாங்க மாட்ட
அப்டியா ஏ நா போட்ட நா நீ சொல்ற நீ சொல்ற மாரி தா நா போட்டு பாத்தே எனக்கு என்னமோ அது ஒழுங்காவே வர்ல அது ரொம்ப கெட்டி கெட்டியா வர மாதிரி இருக் கு செரி அதா இந்த கடையில இருக்குன்னுன்னாங்க ரொம்ப சாஃப்டா வருது அப்டின்னாங்க செரி இத ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாமா என்னன்னு உன்ட்ட கேக்கற
இல்ல இல்ல நா என்ன சொல்றேன்னா நீ அரிசி வந்துட்டு ஊற வச்சிட்டு நல்லா போட்டுட்டு மாவு வந்த உடனே கொஞ்சோ ஹீட் ஸ்டீம் பண்ணனோ மாவ சூடு பண்ணன்ணு
ம்
லைட்டா ஸ்டு சூடு பண்ணிட்டு வச்சிட்டு மறுநாள் கொஞ்சோ செஞ்சின்னா சூப்பரா இருக்கோ சாஃப்ட்டா இருக்கோ நல்லா ஹாட் வாட்டர்ல தண்ணி ஊத்திட்டு கூட பெசைஞ்சி நீ இடியாப்போ பண்ணி இருந்தா நல்லா சாஃப்டா தா வரு நா அப்டிதா பண்ணு இல் இல்ல ஒரு ஹாஃப்னவர் ஊர்னா போது பச்சரிசி சீக்கிரோ வெந்தாயிடோ ஹாஃப்னவர் ஊர வச்சு ட்டு அதுக்கப்றோ வெயில்ல காய வச்சிட்டு மிஷின்ல குடுத்துட்டு பவுடரா அரைச்சிட்டு வந்துட்டு அத நம்ம என்ன பண்ணோ அந்த பவுடர் எடுத்துட்டு வந்துட்டு ஆ நம்ம சட்டில போட்டு கொஞ்சோ லைட்டா வதக்கனோ வதக்கிட்டு லைட்டா ஆ வதக்கிட்டு அது அப்டியே கொஞ்சோ காய வச்சிட்டு டப்பால போட்டர்ணு ஏன்னா பூச்சி புடிக்காம இருக்கோ அப்டி பண்ணா
ஓ ஓகே ஓகே அரைச்சி நீ அந்த மாதிரி வச்சிருக்கியா அரைச்சி தனியா
ஆ ஆ நா எப்போதுமே இடியாப்ப மாவு வந்து ஆமா இடியாப்ப மாவு நானே தா பண்ணுவே இன்கேஸ் அந்த இது கொஞ்சோ விஷேச நாள் வந்தா கொலுக்கட்ட பண் பண்ற மட்டு தா கடையில வாங்குவோ மடில போற நானே அரச்சி வச்சிப்ப கேழ்வரகு மாவு வச்சிருக்கே அந்த கேழ்வரகுல கூழ் பண்ணுவே இல்லன்னா அது கொஞ்சோ ஆ சப்பாத்தி மாரி பண்ணி குடுப்பே அந்த மாரில்லா இருக்கு ஏன்ட்ட அதனால நா எப்போதுமே இதெல்லா நா கடையில மோஸ்ட்லி வாங்க மாட்டே ஆனா அவங்க சொன்னாங்க இடியாப்ப மாவுல திருப்தி இருக்குன்னு சொன்னாங்க சாப்டா தா வருதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா இடியாப்போ வாங்குனே இது கேழ்வரகு ஆ கம்பு ராகி இதுவெல்லா வாங்குனே அப்டின்னாங்க அ அப்பதா அவங்க சொல்லி கேள்விப்பட்டுருக்கே
ஆமாங்க எல்லாமே ரெடிமேட்டா இருக்கா அந்த மாரி எல்லா மாவுமே ரெடிமேட்டா இருக்கு அது வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்டின்னாங்க இட்லி பேட்டருக்கு கூட ஏதோ மாவு மாரி அரச்சி வச்சிருக்காங்களா பவுடர் மாரி அது அப்பப்போ அது அப்பப்போ வந்து தண்ணியில வச்சி கறந்து இட்லி ஊத்தி வைக்கலாமா அந்த மாரிலா இருக்கா மாவா இல்லாம பவுடராவே இருக்கா இட்லிக்கு அந்த மாரிலா ஏதோ புதுசு புதுசா வந்திருக்கு அப்டிங்கறாங்க
எங்களுக்கு ஆ ஹெல்துக்கு யூஸ் கெடையாது நீ அந்த மாரிலா பண்ணா வேண்டாமா எப்போது யூஸ்ஃபுல்லா பண்ற மாரி பண்ணலா சரியா
சேரி சேரி அப்ப நம்ம எல்லா வாங்கிட்டு நைட்டு வரப்ப சாப்ட்டுட்டு ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்துடுவோமா வீட்டுக்கு சேத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்லா நம்ம வெளில போய் சாப்ட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா அங்கயே அங்க அங்கயே ஹோட்டல் இருக்கு நல்ல ஹோட்டல்லா இருக்கு அந்த ஸ்ட்ரீட் எனக்கு தெரியு ஆனா இந்த கடை ஓபன் பண்றது எந் எந்த கடைப்பக்கத்துலனு தெரில ஆனா அந்த ஸ்ரிட்லதா நம்ம எப்போதும் சாப் டுவோம்லா அங்கே சாப்புட்றலா இந்த கடை மட்டு நாம இன்னு போகல அத மட்டு பாக்கணு எப்டி இருக்கு என்ன இருக்கு என்னென்ன ஆஃபர் போட்ருக்காங்க அப்டின்ட்டு நீ இந்த திங்ஸ் மட்டும்தா வாங்க போறியா இல்ல வெளியில வீட்டுக்கு ஏதாச்சு சேம் வேற ஏதாவது வாங்க போறியா
இல்ல இல்ல எனக்கு இந்த திங்ஸ் மட்டு போதும் இப்போதிக்கு நா அப்பறம் வாங்கிக்கிறே நீ வண்டி எடுத்துட்டு வந்துட்றியா என் வண்டி கொஞ்சோ பஞ்சர் ஆயிருச்சு நீ வண்டி எடுத்துட்டு வந்தா அப்படியே வண்டியில நம்ம கடைக்கு போயிட்டு வந்துரலா
வண்டியில போலா ஆனா திங்ஸ்ல என்ன பண்ணுவ கேப் ஒண்ணு பண்ணிக்கலாமா இல்லனா கேப் புக் பண்ணிக்கலாமா
கேபா சேரி ஓகே நறைய திங்ஸ் வருமா என்ன
ஏன்னா இல்ல நம்ம ஷேரிங் பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல, இப்போ ஆமா நெறைய வரும்ல எப்படி வச்சுக்க முடியு இப்போ நார்மல் அரிசினா பரவால்ல நீயு வாங்கறன்னு இருக்க நானு வாங்குவே அப்பறோ புளி அது மளிகை ஜாமா அப்டின்னாலே இப்ப நெறைய வரு சோ அதனால நம்ம கேப்னா நம்ம நீ உனக்கு மெயின் ரோடு தானே நீ எறங்கிட்டா நா அப்டியே போயிடுவே
இல்ல இப்ப அவங்க டோர் டெலிவரி டோர் டெலிவரி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பேசாம டோர் டெலிவரி அதுல்லா ஃப்ரீதானா அதனால அதெல்லா நமக்கு பிரச்சன தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல எல்லாத்தையு டெலிவரி போட சொல்லிடுவோ போட சொல்லிட்டு வண்டியில போயிட்டு வந்துட்லானு நா யோசிக்கிறே
அப்போ ஓகே அப்ப வண்டியில போயிடலா நம்ம டோர் டெலிவரினா நம்ம அவங்கள்ட சொல்லிட்டு அவங்க ஃப்ரீனா ஓகே தா நம்மளுக்கு நோ இஷ்யூ நம்ம பெட்ரோல் மட்டு போட்டுட்டு வண்டியில ஸ்கூட்டில போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறம் நம்ம டோர் டெலிவரி குடுத்துட்லா வீட்டுக்கு வந்துட்லா அதுக்கப்பறம்
ஆமா ஒரு ஆறு மணி போல ரெடியா இரு நா உனக்கு கால் பண்றே அப்ப வ வண்டி எடுத்துட்டு வந்துரு
ஓ சேரி ஓகே நீ அப்ப எனக்கு கால் பண்ணு நா வந்துட்றே ஆறு மணிக்குல்லா வந்துட்றே சரியா
சேரி ஓகே
சேரி ஓகே ஓகே ஆ
பாய்